ஹாய் குட் ஈவினிங் எப்டி இருக்கிங்க
ம் நல்லாருக்கே ஒரே நிமிஷ சொல்லுங் சொல்லுங்க
எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நானு நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கிங்க
நா வந்து ஆஃபிஸ்ல இருக்கே
ஓ ஒர்க்கா உங்குளுக்கு
ஆமா
செரி செரி செரி பரவால ஒர்க்கா இருந்துட்டுமே நா கால் பண் நா ஆல்வேஸ் வெட்டியாதா இருக்க சும்மா இருக்க சாப்ட்டாச்சி சாப்ட்டுட்டு தூக்க வருது
தூங்க போறிங்
அதுதா உக்காந்துட்டர் ஆனா ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் ஆக போது சி சாரி ஃபோரா நாலு மணி ஆக போதுல்ல அதனால தூங்கலா இல்ல சும்மாத்தா இருக்கே ம் வாக்கிங் போலாமான்னு பாத்துட்டு இருக்கே நடைப்பயிற்சி செய்யலாமான்னு
செய்யுங்க அதா ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுல
ஆமா ஒடம்பு வேற ஏறிட்டே போதா அது வேற ஒரே கவலையா இருக்கு
அதெல்லா நடைப்பயிற்சி போனிங்கனா ஒடம்புலா நார்மல் ஆயிடு
ஆ அதுக்குதா அந்த நடைப்பயிற்சி பண்லாமான் பாக்கற அப்பற ஈவினிங் டீ காஃபிலா குடிக்க மாட்டிங்களா
இல்ல இதுக்கப்றந் தா டீ காஃபி குடிப்பாங்க ஃபோர் ஓ க்ளாக்
ஓ செரி செரி செரி செரி என்ன சாப்டீங்க லன்ச்சு
லன்ச் வந்து மீல்ஸ் தா சாப்டோ
வாவ் செம்மல்ல மீல்ஸு நல்ல வாழ இலைகள வச்சி சம்மையா சாப்டன் வச்சுகோங்ளே வேற லெவல்ல இருக்கு
ஆமா நாங்களு வாழ எலைல தா சாப்டோ இன்னக்கி
ஓ தலவாழ விருந்தா தலவாழ எலெ விருந்து
ஆமா
சூப்பர் சூப்பர் அப்றோ என்ன டைமிங்‌ டூ ட்டிலா உங்களுக்கு நா இன்னக்கி வெறு கர்ட் ரைஸ் தாம்ப்பா
கர்ட் ரைஸா ஏ டயட்ல இருக்கீங்ளா
டயட்லல்லா இல்ல காலேல தூங்கிட்டெனா என்ன செய்றதுனே தெரியல எனக்கு அதுனால என்ன பண்ணே சோறு மட்டு ஆக்கிட்டு தயிர ஊத்தி சாப் டுக்கலா ஆனா எனக்கு தயிரே புடிக்காது சொல்ல போனா
எமர்ஜென்சிக்காக நீங்க சாப்டீங்க வேற என்ன பண்றது
வேற என்ன வழி அப்டின்னு
ஆ இப்ப டீ காஃபில்லா எதாது சாப்டீங்ளா?
டீ காஃபில்லா குடிக்க மாட்டே எனக்கு பிடிக்கவே செய்யாது எப்பனாச்சி ரொம்ப கிரேவிங்ஸா இருக்குல்ல டீ குடிக்கனுன் ஆசையா இருக்குல்ல அப் ப மட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு கப் டீ வாங்கி குடிச்சுப்பே
ஆ நல்ல ஆனா டீ காஃபி தா நமக்கு அதுக்கப்புறந்தா சாப்பாடு
டீ குடிப்பே அதுதா இப்ப எதுனா ச்சி சாப்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்டுட்டு குடிக்கனும் போல இருக்கு சில பேருக்கு பருப்பு வடல்லா சாப்டா குடிக்கனு போல இருக்குல்ல
ஆமா
ஆ அப்ப மட்டு நானு சாப்ட்டுப்பே மத்தபடி வேற நாள்லா சாப்புட மாட்டே
ஆ‌ ஓகே நானு சாப்டோனே டீ குடிக்கனூ என்ற ஒரு இது வரு எனக் குலா டீனா எனக்கு ரொம்ப புடி
க்கு என்னது என்ன சாப்டாலு குடிப்பிங்லா
கால்ல டிஃபன் சாப்டெனா அதுக்கப்றோ ஒரு காஃபி குடிக்கனும் போலருக்கு லன்ச் சாப் டனா ஒரு காஃபி குடிக்கனு போலருக்கு அது குடுச்சா ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாரி இருக்கு
டீ லவ்வரா?
ஆமா
ஆ நா டீ லவ்வர்லா இல்ல திடீனு செல டைம்ல ரொம்ப டென்ஷன்லா ஆயிட்ச்சுன்னா தலவலிக்குல்ல அப்ப இந்த கருப்பட்டி இருக்குல்ல இந்த காப்பி தூள் போடுவாங்கல்ல டீக்கு போட்றதில்ல வெறுமனைக்கு பிளாக் காப்பிக் போடுவாங்கல்ல கருப்பு கா ப்டி சொல்லுவாங்க அந்த காப்பி தூள் போட் டா
ம்
கருப்பட்டி போடுவே இஞ்சி இஞ்சி சுக்கல்லா இருக்குல்ல
ஆமா
இஞ்சி சுக்கு இந்த மல்லியில போடுவாங்களா மசாலா தூளுக்கு அரைக்கிறதுக்கு மல்லி
ஆமா
ஆ அந்த மல்லிலா போட்டு அ நல்லா கொதிக்க வச்சு ஒரு கப் குடிப்பே அது வந்து நல்லாருக்கு
நானு குடிச்சிருக்கே பொதினானா போட்டு குடிச்சா நல்லா இன்னு இதுவாவவே இருக்கு
பொதீனா வந்து இதுக்குதான போடுவாங்க பொதினா வந்து கருப்பெட்டி காப்பிக்கு போட மாட்டாங்க இஞ்சிட்டீக்குதான போடுவாங்க தேயில போட்டு போடுவாங்க
ஆனா எங்கத்த போட்டு குடுப்பாங்க பொதினா இந்த மல்லி ஆ காஃபி அந்த இஞ்சி சுக்கு இதெல்லா போட்டு குடுப் பாங்க அந்த டைம்ல பொதினா கஷாயோ மாரி போட்டு குடுப்பாங்க இந்த நமக்கு இந்த சளிலா புடிச்சிருந்துச்சுனா போட்டு குடிச்சோன்னா இதுவாருக்
ஓ சேரி சேரி சேரி
நீங்க அப்ப வீட்ல யாருமே டீ காஃபிலா குடிக்க மாட்டீங்ளா
அ யாருமே குடிக்கமாட்டோ காஃபி நோ பூஸ்ட்டு நோ ஹார்லிக்ஸ்
நீங்கதா மு சமைப்பீங்ளா டின்னர்
நைட்டு சப்பாத்தி போட்டு பன்னீர் வைக்லாமான் ப்ளான் பண்ணிருக்கே சரி ஓகே கொஞ்சோ எனக்கு வேலருக்கு அ நானே சமைச்சிருவே எனக்கு என்ன தோணுச்சோ நானே சமைப்பே எனக்கு சமைக்றதுனா ரொம்ப ரொம்ப புடிக்கு
அ ம் ம்
சேரி ஓகே கொஞ்சே எனக்கு ஓர்க் இருக்கு பொய்ட்டு வந்து பண்ணட்டா
அ சேரிங்க
ம் பாய்
பாய்